ஏ ஒ வாய்சு ஏனா கம்மியா கேக்குது டி கொஞ்ச் சத்தமா பேசு
இப்ப கேக்குதா
ம்
ஹலோ
அதான்டி லோவா தான்டி கேக்குது
இப்ப கேக்குதா
ம்
ம் சொல்லு
என்ன பண்ற
இதோ யோகா கிளாஸ் விட்டுட்டு இப்ப தா வந்த
ஓகே ஓகே சாப்டியா ஆமான்டி இவ வர கரெக்ட்டா இப்ப கொஞ்ச நேர ஒரு பத்து நிமிஷொ முன்னாடி தூங்குறா
சேரி சே
இப்பே தூங்குறானா நைட்டுக்கு போ ரொம்ப லேட் பண்றான்டி
ஆ இப்பதா தூங்குனானா
உம் இப்பதா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அதா சொல்றே இப்போ வந்து செவன் ஓ க்ளாக் பண்றா எந்துகிறதுக்கு அதுக்கப்றோ நைட் என்ன பண்றா நம த்திர போடுறே எனக்கு தூக்கமா வருது தூங்கவே மாற்றா ஒன்ற மணி ஒன்னே முக்கா ஆகுதுடி
ம்
இந்த மாரி அன்டைம்ல தூங்குனா ஒரு இதுவாவே இருக்காதுல்ல
நில்லு காலைல ஏஞ்சுக்கணு கால்ல ஏந்திருக்க போது பத்தரை மணி ஆயிடுது
ஓ
அப்புறோ அப்டியே பா சாப்றதுக்கு சாப்ட மாட்டேங்கு ஒழுங்கா
சேரி விடு அதுக்கப்றோ சரியாய்டு இவுனு இவுனு அப்டி தான்டி பண்ணிட்டு இருந்தான் இப்பலா ஸ்கூல் போறதுக்கு முட்டு ஆமா ஆமா அவனோட வயசு லேட்டா தான் பதினோரு மணி கூட சொல்லுவியேடி
ஆ
யாரோ சொல்லுவாங்க ஜெய் நீலா கூட சொல்லுவ ஏ அ எவ்ளோ பா பன்னெண்டு மணிக்லா அங்க சாப்ட்ருக்கோ
எப்போ
நாங்க காலேல பன்னெண்டு மணிக்லா நாங்க சாப்ட்ருக்கோ
ம் அந்த மாரிதா
ம்
நா டெய்லி இப்பல்லா பன்ணென்டு மணிதா பதினொன்னு முக்கா அப்டி ஆய்டுது ரொம்ப வால் பண்ணுது கொஞ்ச நேர ஒரு செகண்டு சும்மா இருக்க மாட்டேங்குது
ஓ
சொல்லு நம்ம நார்மலா இருக்கம்போது நல்லா பாத்துப்போன்டி எனக்கு எது தெரில ஓகே தெரிஞ்சுது வால்தா ஓகே பட் அவ்ளோ ஒன்னு டிஸ் பாத்துக்குற அளவுக்கு இல்ல இப்ப வந்து எனக்கு கே முடில எனக்கு ரொம்ப கோவ வருது இது அது பண்றா என்னால சட்டு சட்டுன்னு பண்ண முடில
ம் ச் என்ன பண்றது எனக்கு அப்டிதா இருந்துச்சு
என்ன சாப்ட
அதா பிரிஞ்சு பண்ணேன்னு சொன்னேல பிரிஞ்சு பண்ணே
ஆ எப்டி வந்துச்சு
ஆன் எ நல்லா இருந்துச்சு சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக் போனே அங்க நான் சாப்ட்ட அவளுக்கு கொஞ்சம் எடுத்து போன எல்லார்மே சாப்ட்டு நல்லா இருக்கு
ஆ சேரி சேரி
வெஜ் பிரிஞ்சி தான் பண்ணே காய்லாம் ரெண்டு கிளாஸ் ஊத்ணண்டி
நீ ஃபோன கீழ வச்சுட்டாடி பேசுற
இல்ல இல்ல கரெக்டா தா பேசுறே
இப்பதா கேக்குது ஒ விட்டு விட்டு கேக்குது ரெண்டு கிளாஸ்ஸா
ரெண்டு கிளாஸ் ஊத்துன
ஒன்னுக்கு ரெண்டு
ஆஹூ அர கிலோ அதுக்கப்புறோ கால் அட கிலோ ஆலாக்கு ஓகேவா
ஓகே
அதா ஃபுல் ஃபுல்லா ஒன்னு போட்டே அதுக்கப்றோ கால் டம்ளர் போட்டே அரிசி அதா டோட்டலா ரெண்டு ஊத்தன
அப்பனா அதுல ரெண்டு வாட்டி ஊத்தனே
ஆமா ஆமா
ஓ
ரெண்டு ஊத்திட்டு இன்னு கொஞ்ச ஊத்தன நானு ஏன்னா ரெண்டு ரெண்டு ஏதா அரை கிலோ அப்ற கால் வேர இருக்குல்ல அதனால இன்னு கொஞ்ச ஊத்துன
கரெட்டா இருந்தது
ஆ கரக்டா இருந்துச்சு ரைஸ்சு வெந்து இருந்துச்சு கரெக்டா இருந்துச்சு ம்
சேர் சேர் எல்லாரு அததா கட்டின் போனாங்களா உ ஹஸ்பெண்டல்லா
ஹஸ் அவுருக்கு இன்னிக் மீட்டிங் டி இது அ ஜேபி ஓட்டல் தெரியுமா கோயம்பேட்
ஆமா ஜேபி ஓ
அதனால அவுரு இன்னிக் எடுத்துட் போல அங்குளு இவ இவனுக் கட்டி குடுத்த மத்தவங்கல்லா சாப்ட்டுவாங்க அவ்ளோதா
ஒகே ஒகே இவர் சாப்ட்டானா சுஜன் சாப்ட்டு வன்ட்டானா
ட்ட சாப்ட்டா நீ என்ன பண்ண இன்னக்கி
நா இன்னிக்கி எறா எறா தொக்கு பண்ணே
ஆ
சாதம் வச்சு இவனுக்கு கொஞ்சோண்டு ஏறா போட்டு பிரைட் ரைஸ் மாரி பண்ண எங்க சாப்புடுது அதா நம்ம வடிச்ச சாப்பாடுதா டி அதுல வந்து எண்ண ஊத்திட்டு கொஞ்ச வெங்கய கேப்சிகம் பெப்பரு ஆனியன் முட்ட பொடி மாஸ் மாரி பண்ணிட்டு எறா போட்டுட்டு
அ
உப்பு போட்டு பெப்பர் போட் டு சாப்பாடு போட்டு நல்லா டேஸ்ட்டா தா இருக்கு தின்னாதான சாப்படவே மாட்றா
ஓ
ம் எதா சாக்லேட் மாரி குடுக்குறியா பிஸ்கட் குடுக்குறியா அந்த மாதிரி ஐட்டம் தா சாப்பற்றதுக் நிக்கிறா
றானா அத சொன்னேல்ல இவனு அப்டிதான்டி இவனு சேம் டிட்டோ அதுதா அந்த வயசுலல அந்த சாக்லேட் பிஸ்கட் எது இனிப்பா இருக்கோ அதா சாப்டுவோ
உ எல்லா அந்த பாட் ட்டியா சொல்ணுடி அவுங்க தான்டி இப்டி பழக்கப் படுத்தி உட்டாங்க சும்ம சாக்லேட்டு அது இது‌ டெய்லி குடுத்து குடுத்து குடுத்து
உ ஹு அதா இதுங்கல்லா இங்கேயு அடி தாண்டி கீழ நீ கூட சொல்லுவல்ல நீ குடுக்காத குடுக்காத
உ நா குடுக்கவே மாட்டேன்டி இந்த பாட்டி டெய்லி நா அத தா பாட்டிய கூட திட்றே நா நீங்க குட்த்திங்கன்னா நா கூட்டிட்டே வர மாட்டே அப்டின்ட்டு ஆனா இப்பல்லா அவுங்க குடுக்குறதுல்ல
ஆ
அந்த பழக்கோ ஆயிடுச்சு அவளுக்கு
அதாக்கா
டெய்லி கொஞ்சோ கொஞ்சம்ம சாக்கி கூடா இப்ப நா என்ன பண்றது ரக்கி பைட்ஸ் சக்கோஃல்ஸ் மாதிரி ராகி பைட்ஸ்ல வருது அது கொஞ்சோ வாங்கி வெச்சிருக்கறே
உ
அந்த மாதிரி வாங்கி வெச்சிருக்கே பனானா கேக்கு
ஆ
கேட்டல்லா எதுவுமே சாப்பிட்லேன அத குடுக்கலான்னுட்டு
செரி செரி
அப்றோ
அப்றோ
எங்க அம்மா இங்க டென்த் வருவாங்க டி கோவில்ல பூஜ பண்றதுக்கு
எங்க ஹலோ கேக்குதாடி
ஏ நீ கொஞ்ச சத்தமா பேசுடி
கேக்குதா
ஆ ஆமா அதா எக்மோர்க்கு
செரி நீ போறியா
ம் அமா கோவில்ல வீட்ல கும்பாபிஷேகம் இப்ப பண்ணத ஆமா டி
இப்ப கிளம்புறியாடி
இப்ப இல்லாடி டென்து டென்தூ
நீ வந்து உங்க அம்மா வீட்டுக்கு வரியா
இல்ல இங்க எக்மோருக்கு தா அவுங்க வராங்க
செரி
சாமினு சொல்லிட்டு
ஆ
இங்க கும்பாபிஷேக பண்ணிருந்தங்க கோவில்ல அதுக்கு நூத்தி எட்டு நாள் மண்டல பூஜ நடக்குலே ஆ ஒரு நாள் ஒரு ஒருத்தங்க இடத் பண்றாங்க செரி எங்க அப்பா அம்மாக்கு அன்னைக்கு கல்யாண நாளு
எப்ப
வாங்க அங்க வந்து பூஜ பண்ணிட்டு போலா அப்டின்ட்டு சொன்னாங்க
ஜூன் ஜூலை டென்னா
ம் நானு அதா பிளான் பண்றே ஆனா எங்க வீட் ட்ல இன்னு சொல்ல சொன்னேன் வெச்சுக்கோய அப்றோ நா போலனா டென்ஷன் ஆயடுவாங்க
என்னா நீ என்ன பிளான் பண்றே
நா சேரி அவங் கூட அப்டியே எக்மோர் போயிட்டு சாமி கும்புட்டு அப்டியே அவங்க கூடயே வீட்டுக்கு போயிர்லா கேக்குதாடி ஹலோ